ஆ வணக்கம்மா
வணக்கம்மா
வணக்கோ ம் ம் நல்லா இருக்கே
ம் வீட்ல அனைவரும் நலமா
நல்ல இரு எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல நல்லா இருக்கிங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கண்ணா
ம் சரி
சரி மா
எத பத்தி பேச்லா நெனக்கிறிங்க
ம் இன்னைக்கு என்ன சமயல் பண்றிங்க பா பேச்லாமா உரையாட்லாமா
இன்னைக்கு சண்டே இல்லயா
ஆமா
கறிதா செய்வீங்க நீங்க
ம்
எப்டி செய்வீங்கன்னு நீங்க தா சொல்லணு
நாங்ளா
நீயே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது நா சொல்றே
சரி சரி எங்கள்து மட்டன் இன்னைக்கி
ம்
ம் பசங்க இல்ல எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அ ரெண்டு பேரு தா இருக்கோ ஒரு அர கிலோக்கு மட்டன் எடுத்துட்டு வருவாங்க அ டிஃபன் காலையில இட்லி அதுக்கே இட்லி ஊத்திக்கலானு இருக்கோ
மட்டன் என்ன செய்விங்க
மட்டன் கிரேவி மாரி கொழம்புதா மட்டன் கொழம்புதா
அ எப்டி செய்விங்க
ம் நி மு சின்ன வெங்காய பூண்டு ஆ இஞ்சி பட்ட லவங்கொ
ஒரு கப்பா அது வெங்காயொனா பொதுவா சொல்லுங்க இவ்வளோ இவ்வளோ செய்றோன்னு சொன்னா தா
ஹாஃப் கேஜ்ஜு ஹாஃப் கேஜிக்கு ஒரு கப் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காய சின்ன வெங்காயோ
ஹ்ம்
ரெண்டு பூண்டு
ம்
ரெண்டு பூண்டு கொஞ்சோ இஞ்சி ஒரு ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி போது ஆமா அவ வயிறு எரிச்சல இஞ்சி அதிகமா சாப்ட்டா
ம் ஹ்ம்
ம் கொஞ்சமா தா ஆட் பண்ணுவே ஒரு கோலி சைஸு இஞ்சி
ம்
அப்புறமா ரெண்டு பட்ட சின்ன சின்னதா ரெண்டு பட்ட லவங்க ஒரு மூணு நாலு லவங்க
ம்
அப்றமா கொஞ்ச தேங்கா சேத்துக்கலா
ம்
தேங்கா ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா இருந்தா ஒன்னேக்கூட போது கொஞ்சோ மீடிய தைசா இருந்தா ரெண்டு தக்காளி
ம்
ரெண்டு தக்காளி அ நல்லா கழுவி ட்டு தண்ணில அலசி எடுத்துக்குன்னு
ம்
ம் நல்ல மிக்ஸீல போட்டு அரைச்சி எடுத்துக்குனு நல்லா வெங்காயோ பூண்டு ம் பட்ட லவங்கோ இஞ்சி பூண்டு ரெண்டு பூண்டு ரெண்டு பூண்டு போது முளு பூண்டு அப்டே ரெண்டு பூண்டு
ம்ம் மசாலா வந்து ரெண்டு பூண்டு கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா சேத்துக்குவீங்க பூண்டு மத்தரு மிச்சமா
ம் ம் நல்ல கழுவி எடுத்துட்டு அரைச்சு ட்டு இதெல்லா நல்லா கொஞ்சோ மெஞ்சின அப்பறமா கொஞ்ச அரைச்ச அப்பறமா லாஸ்ட்ல அ தக்காளி போட்டு அரைச்சி உ தக்காளி போட்டு அரைச்சு எடுத்துக்குன்னு அப்புறமா குக்கர வச்சு எண்ண
கறிய நல்லா வேக வச்சு எடுக்க மாட்டீங்களா தனியா
ம் நல்லா களச்சி எடுத்துக்குவோ நல்லா கொஞ்ச இலசக்கட கொஞ்சோ இளங்கடையா இருந்தா வேக அப்டியே மசால் வருத்து அப்டியே பண்ணிக்குவோ ம் பெரியாடு கொஞ்சோ பட்டா இருக்குன்னாங்கன்னா மே குக்கர்ல நல்லா விசில் வுட்டு எடுத்துக்குவோ
ம்ஹும்
ரெண்டு விசில் உட்டு எடுத்துக்குனு அ நல்லா கறி அலசி ரெண்டு விசில் உட்டு எடுத்துக்குனு
ம்
மறுபடியு எண்ணெ வச்சு கடுகு கருவேப் பல புதினா புதினா கொஞ்சோ போட்டா நல்லா இருக்கு மட்டன் வந்து குழம்பு புதினா போட்டு அப்புறமா மசா லால அதுல எண்ணெய்ல போட்டு நல்லா பொண்நிரோ‌ வர மாரி அந்த பச்ச வாசன போய்டணு அது கொஞ்சோ நல்லா வருத்து அதுலே ஒரு ஒரு கொஞ்சோ மஞ்சள் தூள்ளு ஆ ரெண்டு ஸ்பூன் மெளகாய்ப் பொடி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஒன்ற ஸ்பூன் அப்டி தனியா பொடி
மெளகா பொடி தனியா பொடி எல்லா நீங்களே தயாரிப்பீங்களா இல்ல கடையில வாங்குவீங்களா
இல்ல நாங்களே தயாரிப்போ அதெல்லா கடையில வாங்குறது எங்களுக்கு புடிக்காது அதெல்லா நாங்கள அரைச்சு வச்சுக்குவோ
ம்
நாங்களே வ பொடி பண்ணி வச்சுக்கோ மிளகாப் பொடி தனியா பொடி எல்லா வீட்ல செய்றதா ஆ கா காரப்பொடி மெளகா பொடி போட்டு மஞ்சள்ளு தேவையான அலவு உப்பு சேத்து அது நல்லா பொண்நெரோ வர மாரி கொஞ்சோ தண்ணி விட்டு விட்டு வ நல்ல வ எண்ணைய்லே வத கனம்னா பச்ச வாசமு போய்டு நல்லா வாஸ் ஸ்மெல் நல்லா வரு நல்ல ஒரு கால் மண் நேராச்சு அது வதக்குவோ வதக்கி ட்டு அப்பறமா மட்டன் அதுல வாரி போட்டு வேக வச்ச மட்டன கொஞ்சோ அதுல தண்ணி இல்லாம வாய் போட்டு அத ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ நல்லா வதக்கிட்டு
ம்
அந்த மட்டன் வேக வச்சுல தண்ணி அந்த தண்ணி அதுலயே ஊத்திடுவோ நம்ம கழுவிட்டு தான மட்டம் நல்ல தண்ணி வைப்புறோ
ஆமா
ஆ அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியு அதலயே ஊத்திட்டு அ நல்ல த போதுமான அவளவுல இந்த பாரு ம் போதுமான அளவுல தண்ணி ஊத்தி குக்கர்ல இட்டுடுவோ ஒரு மூன் நாள் விசில்
ம்
விட்டுட்டு நல்லா வெந் ம் ஆமா தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கு குக்கர போட்டு விட்டுட்டம்ன்னா ஒரு மூணு நாலு வீசிலுக்கு மேல விட்டுட்டு அப்புறமா வெய்ட்டு் அனங்குன அப்றமா தெறந்து பாத்து கொஞ்சோ தண்னியா இருந்துச்சின்னா ம அப்டி என்ன ஓப்பன் பண்ணி வை குக்கர் மூடிய எடுத்து களத்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி நறுக்கி போட்டு
ம்
நல்லா கொதிக்க வச்சுன்னு கொஞ்சோ அது கெட்டி ஆகுற மாரி நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சோ கெட்டியா வச்சுக்கணுனா ஆ ஆ அவ்வளோதா உங்கட்ட ஆச்சுனா பண்ணிடுவோ அதுக்கு காலையில இட்லி அது காலையில ஒரு இட்லி ஊத்துவோ
சப்பாத்தி இட்லி
ம் ம் தோச சப்பாத்தி இட்லி இது மாரி நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம இட்லி ஊத்த போற இப்ப
இடியாப்பத்துக்கு கூட கப்ப சார் பண்ணி சாப்பிட்டு பாத்து சாப்பிட்டுக்கறீங்களா
இடியாப்பத்துக்கு சாப்பிடுவாங்க ஆனா நாங்க சாப்ட்டது இல்ல நாங்க தேங்கா பாலு தா ஆட் பன்னிக்குவோ ஆ இடியாபத்து குட சாப்பிடுறாங்களா தேங்கா பாலு எனக்கு ரொம்ப புடிக்கு எங்க பசங்களு தேங்கா பாலு தா சாப் பிடுவாங்க ஆமா கறி கொழம்பு சாப்பிட மாட்டாங்க
சரிமா சரி அடுத்து வந்து ஆ நாங் நாங்க வந்து நாங்களு அதே மாரிதா பண்ணுவோ கறி கொழம்ப ம் அந்த சுக்கான் சொல்றாங்கள அது எப்படி செய்றதுன் தெரியுமா உங்களுக்கு
ம் செய்வோ அதிகமா செய்ய மாட்டோ கொஞ்சோ தண்ணி கம்மியா வச்சு நல்ல கெட்டியா செய்வாங்க இஞ்சி பூண்டு அதெல்லா நசுக்கி போட்டு மசால் வேகாமா மசால் அரைக்காம
ம் ம்
ம் நீங்க எப்டி செய்வீங்க
சுக்கான்றது அப்டி அத்தானா
அப்டித்தா செய்வாங்க
ம்ம் எல்லா கடைல ம் எங்க பைய நா செஞ்சதுல்ல சரியா எனக்கு அந்த கறிய ஐட்டமுல்லா சரியா வராது
ம்
எங்க பைய கடைல வாங்கிட்டு வந்துருந்தா
ம்
அங்க போட்டு குருமா இது என்னா கிரேவின் சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க
அது வந்து இஞ்சி பூண்டு நம்ம நசிக்கி எடுத்துக்குணு பட்ட லவங்கோ இஞ்சி பூண்டுலா ஒரு பெரு வெங்காயொ பச்ச மொளகா அரிஞ்சிக்குணு தக்காளி ஒரு ரெண்டு அரிஞ்சிக்குணு ஆ எண்ணெ கடுகு கருவேப்பில புதினா எல்லா போட்டு இந்த வெங்காயம் ப பச்ச மொளகா நல்லா வறுத்துட்டு பொன்னரத்துக்கு
ம்
அப்பறமா நம்ப இஞ்சி பூண்டு நசிக்கி வச்சிருக்கல்ல அது போட்டு ந நல்லா வறுத்துட்டு கொஞ்சொ தக்காளி போட்டு எண்ணனையிலே வதக்கிட்டு அப்புறமா மட்டன் இது மட்டன் மசாலான்னு வரு அது கர்ம் மசாலா கொஞ்சொ ஆ கொஞ்சொ மெளகா பொடி தனியா பொடி கொஞ்சொ தேவையான அளவு நம்ப போட்டு நல்ல எண்ணெய து நல்லா வதக்கிட்டு அப்பறமா மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்குணு வேக வச்சுட்டு ஆ குக்கர்ல வேக வச்சுட் சி மட்டன் எடுத்துக்குணு இது வந்து குக்கர்ல வைக்க மாட்டோ வானலிலயே வச்சு ஒரு வானலில வச்சு அதுல நல்லா வறுத்துட்டு அந்த மட்டன் போட்டு நல்லா வறுத்துட்டு ம் நல்ல மசாலா வந்து அந்த இதுலே எண்ணெயிலே நல்லா வருத்துணு
ம்
அப்பறமா அந்த மட்டன் போட்டு அந்த வேக வச்ச தண்ணி மட்டு ஒரு டம்ளர் ஒன்ற டம்ளர் தண்ணி தா இருக் கு அது மட்டு ஊத்தி நறைய தண்ணி ஊத்தாம அது மட்டு ஊத்தி வானிலில நல்லா சுண்ட வச்சி நல்லா கிரேவி மாரி ம் நல்ல கிரேவி மாரி பண்ணி ம் செஞ்சிருவோ
சரி ஓட்டல வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு நா அப்பதா சாப்ட்டு பாத்த
ம்
சரவண பவா ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்திருந்தாங்க
ம் ம்
தே கொஞ்சமாதா ஒரு அஞ் ரெண்டு இருந் சின்ன சின்ன பீஸ் காளான்தா இருந்துச்சி
ம்
சாப்பாடு நெறைய ரொம்ப நல்லாருந்ச்சு அது வந்து கொஞ்சொ ம் தக்காளி தேங்காயெல்லா போட்ட மாரி தெர்ல அதுல
டமோட்டோ போடுக்குறாங்க தேங்கா போட மாட்டாங்க
ரொம்ப ரொம்ப டேஸ்டாயிருந்ச்சு ஆனா
ஆமா
ரொம்ப டேஸ்டாருந்துச்சு
நம்ப செய்ற சமையல விட ஓட்டல் சாப்பாடு ரொம்ப புடிக்கு இல்ல எல்லாருக்கு விரும்பி சாப்டுவாங்க கொஞ்சொ
இல்ல எல்லாமே எனக்கு எல்லாமே புடிக்காது நேத்து செஞ்சிட்டு வாங்கிட்டு வந்தது மஷ்ரூம் கொஞ்ச நல்லா புடிச்சிடுச்சு காளான் போட்டு ட்டா தொக்கூ
ம் ம்
க்குன்னு ஒரு கப்பு அதுவு வாங்கிட்டு வந் அங்க ரொம்ப டேஸ்ட்டாந்ச்சு ஆனா சாப்ட்டே நானூ
ம் நீங்கல்லா செய்யமாட்டீங்ளி மட்டன் எல்லா
எனக்கு சரியா வராது எப்புமே எங்க வீட்டுக்கார்ரு அது தெரிய துண்டுக்குன் அவுர்தா செஞ்சு சாப்புடுவாரு அதிகமா எங்குளுக்கு போடுவாங்க பிரியாணி அத செஞ்சு சாப்புடுவோ ட்ட நறியா
ம் ம்.
பிரியாணி செஞ்சிக்றத செஞ்சிக்றோ.
ம்.
அ பிரியாண் நல்லா செஞ்சு சாப்டுக்குறோ நல்லா டேஸ்ட்டா பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா பண்ணுவாங்க பிரியாணி.
ம்.
அ எல்லாமே நல்லா செய்வாங்க அத்தா செஞ்சு சாப்ட்டுக்குறோ நாங்க. வார்த்துல ரெண்டு வாட் ஒரு வாட்டி பிரியாணி கோழி பிரியாணி.
ம் ம்.
இந்தா செஞ்சு சாப்புடுவோ தொக்கு பண்ணுவாங்க.
ம்.
இப்ப வந்து நானு அந்த கறியெல்லா சாப்பட்றது உட்டுட்டே அதிகமா சாப்பட்றதில்ல அதனால செய்யறதில்ல.
ம் ம்.
கு அந்த மாரி எல்லா பிரியாணி செய்வோ.
சாரி சரி.
அந்த அப்ப கறிய நாங்குளு இதே மாரி தின்னு சரி நேரம் இருக்குதா?
ம் சொல்லுங்க.
கறிய வந்து அடிக்கடி வாரத்துல ரெண்டு வாட்டி எடுத்துட்டு வந்துருவாரு கோழி கறி.
ம் ம்.
வச்சுட்டு பிரியாணி செய்வோ அடிக்கடி.
ம்.
ம் பிரியாணி செஞ்சு சாப்புடுவோ அதிகமா அப்போ ஒரு வ இதே மாரி பட்ட லவங்கோ
ம்.
அதல்லா போட்டு ஸ் தாளிச்சி பூண்டு இஞ்சி தொக்கு இது அந்த தொக்கல்ல போட்டு ஆமா போட்டு தாளிச்சுட்டு நல்லா அந்த கறிய அலசி போட்டு நல்லா எ நல்லா வதக்கி
ம் ம்.
நல்லா செய்வோ அப்பறமா அது செய் அ
ம் சரிம்மா ரொம்ப நன்றி உரையாடல்க்கு அடுத்த கால்ல பா
சரிமா. உ